உம்
உம் அப்ரங்க்கா
அத மீத சொல்ல முடியாது
ஆஹ் உம் என்ன சொல்றது எதோ நீங்க எதோ ஃப்ரீ டைம்ல எதோ டி வில எதோ சீரியல் எல்லா பாப்பீங்ளா
சீரியல் பாத்துட்டு இருந்தே இப்ப அந்தளவுக்கு டைம் இல்ல அந்தளவுக் பொறுமையு இல்ல சீரியல் நாலே ரொம்ப ஸ்லோவா போகுது
அது எப்போமே ஸ்லோவத்தாங்க போகு ஹலோ ஃபேமிலி பத்தி போட்டுருபாங்க வளவளனு போய்டுருக்கும் எதோ படங்கிடு பாப்பீங்களா
படம் பாப்பே பெருசா டி வில பாக்றதுல அது விளம்பரம் போட்டு வரது வரறதுனால அதுனால நானு ஹாட்ஸ்டார்ல அது மாரி எதாது ஒ டி டி ல பாப்ப பாத்துகுறது
சேர் சேரிங்க உம் இப்பதா ஏ பக்கத்துக்கு ரீசென்டா எதா பாத்தீங்ளா
பக்கமா லாஸ்டா தேட்டர் போனது உம் தாய்கிழவி போனோ நெனைக்கிறேன்
ஓ தாய்கிழவியா சேர் சேரிங்க ஆஹ்
வேற அதுகப்றோ வேற எதுவு போற மாரி இல்ல கருப்பன் கருப்பன் தா போலானு அப்றோமா போறக்கான சான்ஸே அமைல அதா நம்ம ஊர் பக்கோ ஒரு பெரிய இது உம் ஆரபிச்டாங்ல்ல
ஆம்மாம்மாம்மாங்க
அது வேல எல்லா ஆனதுக்கு அப்றோ போய்ட்டு வந்தியா
நா போலீங்க நா இப்பெல்லா அது இப்ப எப்டின்னா காலேஜ் ஃப்ரெண்டுகே இவனுக்கு அந்த அளவுக்கு பொறுமையு இல்லைங்க அஹ் எல்லாருமே இப்போ அதுல ஃபோன்லே எல்லாமே லேப்டாப்லே இன்ஸ்டால் பண்ணி பாத்துகறதுங்க அப்டீலியே ன்ன அல்லா இண்டூஜுவல்லா லேப்டாப் வெச்சிருக்கறங்க அதுலியே பாத்துக்கறதுங்க அப்டி போய் தேட்டர் எக்ஸ்பிரியன்ஸே இல்லிங்க க்குதுங்க போனங்க
காலேஜ் படிக்கும் போது நெறைய போற போறக்கன
அது இருந்ததுங்க கண்டிப்பா இது இ போனுங்க பட்டு அதுக்கப்பறோ ஓடுடி இது சரி ஓ டி டி வந்தது அதுக்கப்பறோ நெறைய நெறைய வெப்சைட்ஸ் வந்ததுங்க டெலிகிராம்ல நெறைய சேனல்ஸ் லிங்க் வந்துருக்குங்க படத டவுன்லோட் பண்ற லிங்க்கு அப்பறோ அதுலியே பண்ணிட்டு போய்றோங்க அப்டி இண்டிஜுல்லா எல்லாத்துக் பாஜெக்ட் பண்ற லேப்டாப் இருந்தங்க அப்பறோ லேப்டாப்ல போட்டு பாத்துக்குறதுங்க லீனா எதாவு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயி அவ டீவில போட்டு அப்டி பாத்துக்கறதங்க டைம் இருந்தா ஃபிரண்டுகு து இது பண்ணா தெட்டர்கு போளாங்க நைட்ஷோக்கு ல்லா போனங்க மேக்னி ஷோக்குல்லா ஆ ப்றோ அது ஒரு சில வீ வீட்ல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க ப்ரெண்டு அவ்ளோ கன்வன்ஸ் பண்ணாலுமு
சர் சர் செரி
அப்றோ எல்லாருமே இல்லீனா ஃப்ரெண்டோட எதா ஐடி ஓடிடி ஐடி இருந்தா அத வாங்கி எல்லா குரூப்பா பாத்துக்கறதுங்க அ மாரி பண்ணிட்ருந்தங்க அப்ற இப்பல்லா அதுக்கான வெப்சைட்டு கூகுள்யே அவைலபுல்லா இருக்குங்க அப்ற அதுல்யே இன்ஸ்டால் பண்ணி நம்ளுக்கு எந்த பிரிண்ட்ல வேமோ எந்த பிக்சல்ல வேணுமோ ஆமா அப்டி ஏத்திக்கிலாங்க எத்தன ஜிபிக்கு வேணுனாலு
ம் எதோ கால் வரும் போல
ஆமா ஆமாங்க உங்ளுக் சவுண்டு் கேட்டுதுங்ளா
ஆமாங்க வைப்ரேஷன்‌ சவுன்டு மட்டும் கேக்குது
சே சே சேரிங்க ஆமாங்க வந்துக்ட்டே இருக்குங்க அ விங்ளு இதே மாரி பேசலாந்தா சொன்னா அக்காவோட ஃப்ரெண்டு தாங்க ஹாஸ்டல் மெட்டுங்க சென்னைல்ருந்தப்போ சாரி ங்க வெளியூர்ல இருந்தப்போ
சேர் சேர் செரி
அவிங்கதாங்க ஃபோன் பண்றாங்க
ஓ சேர் சேர் செரி
உம் செரி அவங்கிட்ட சொல்லிட்டங்க நம்ப பேசலாங்க
ஓகே ஓகே ஓகே நெறைய நண்பர்கள் இருக்காங்க போலயே பேசறக்கு
ஆஹ இருக்காங்க அக்கா வ அ என க அக்கா பேசி முடிச்சங்காட்டி ரெக்கமண்ட் எனக்கு பண்ணிட்
ம் ம்
வேறொன்னு இல்லைங்க
செரி செரி செரி செரி அப்பறம் உங்க வீட்ல பூன நாயெல்லா வளத்துற பழக்கமுண்டா
ஆஹக்க ஆ வச்சிருக்கோ ம் வச்சிருக்கோம் நீங்க வச்சிருக்கீங்களா
ஆஹ் வச்சிருக்கோங்க ஆனா பெருசா பாதுகாக் க்கறது இல்ல நானு தம்பியும் இருக் பெருசா குளிச்சுட்டு சாப்பாடு போட்டு பாதுகாப்போ இங்க ஆத்தா அம்மா ரெண்டாள் இருக்கிறாங்க ஆனா நல்ல சாப்பாடு யாரும் போடுறது இல்ல சும்மா மிஞ்சர சாப்பாட்ட வெறுஞ் சாப்பாட்ட கொண்டு போய் போடறது தயிரோட ரெண்டு மூணு நாள் தயிரோட வச்சு போடுறதுனால புளிச்ச வாசன அது ஒழுங்கா சாப்படுறதுக்கில்ல ஒடம்பு ரொம்ப மெலிஞ்சு கெடக்குது
செரிங்க
அப்பற வந்து ஒரு ஒடம்பு சரியில்லனாலு நாந்தே எங்க அப்பாவ பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒரு கஞ்சமான ஆளு எதா வெள்ளாடு குட்டி ஒடம்பு செரியில்லன்னா உடனே கூட்டு போவாரு நாயி வந்து நம்ம வீட்ல வளர்றது அது ஒரு உயிர் தானு சில பேர் பாசமா கூட்டு போவாங்க ஒடம்பு சரி ல்லனாலு எங்க அப்பா அப்படில்லா கூட்டு போய் பாக்க மாட்டாரு செத்தா சாகட்டும்னு விட்றுவாரு
அத தாங்க சில அப்பறம் என்ன
போச்சு நானு வெளியூர்ல இருக்கும் போது நெறைய நாய் இறந்து போச்சு நா இருக்கிற வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவேன்
அத தாங்கே இல்லைன்னா அப்படி கூட்டிட்டு போணும் இல்லைங்களே போன் பண்ணா வீட்டுக்கே டாக்டர் வருவாங்களே
குடுக்கோணும் இல்ல
அஹ அதுக்கு பசாபுறம் எதும் பணும் ஆஹ இலவசமா பாத்துக்கலாங்க
இது வந்து ஆட்டுக்கே இங்க செலவு பண்ண முடியாததுக்கு நாய்க்காவது பாங்க
அது என்ன வேணா பண்ணுங்க உஹம் ஆஹ் வளப்பாங்க நாய் வளத்துட்டு தான் இருக்குங்க அதிகமா என்னங்க ஆஹ் தயிர் சாப்பாடுங்க அப்புறம் நம் கவர்மெண்ட்ல குடுக்குற அரிசிங்க அப்புறம் வாரமானா அப்புறம் சிக்கன் துண்டுங்க நம்ம சாப்பிட்டு போட்டதுங்க அப்ப அப்புறம் வேற என்னங்க அப்புறம் ஏதோ பன்ணுங்க
ஆஹ்
ஏதோ பூசணம் பூத்துது அதுக்கப்புறம் பேங்காங்க
உம்
அது போட்டாலும் சாப்பிடுங்க நம்ம பழக்கறது தாங்க
பூனை அதிகமா விரும்பி சாப்பிடுச்சுங்க
ஆமாங்க அது நம்ம ஏதோ இளநி வெட்டி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம சாப்பிட முடிஞ்சா சாப்பிடலாங்க இல்லைனா போட்டோம்னா அதே அப்படியே நல்லா நக்கி நக்கி கறண்டு சாப்பட்டுருங்க
ஆமா
உம் அப்புறம் அதான்நல்லா வந்தா உலைக்குங்க கிடைக்கிற அளவுக்கு போகுங்க நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாவும் இருக்குங்க
சரி சரி சரி
இப்ப நீங்க பூனை எல்லாம் வளர்த்துறீங்களா
எங்க வளர்த்தறது அதுவா எங்கேயோ இருந்து வந்து வளர்த்தி குட்டி போட்டு அதோட குட்டி வளர்ந்துகிட்டு இருக்குது சேர்த்தி
சரி சரி சரிங்க எங்க உங்க வீட்டுல இருக்குங்களா
ஆஹ் எங்க வீட்ல அம்மா வீட்டு்லதான் இருக்குது கணவர் வீட்டுல இல்லே இல்லே கணவர் வீட்டுல அவங்க வந்து நாயி தான் ரொம்ப பிரியப்பட்டு வளர்த்துவாங்க
சரிங்க
அங்க ஒரு நாய் இருந்துச்சு பன்னெண்டு வருஷமா இருந்துச்சாமா சந்தோஷமா இருந்து இப்போ ரீசெண்டாதா எறந்து ச்சு
சரி சரிங்க
அது வந்து எப்படின்னா ஜெர்மன் செப்பேடும் நாட்டு நாயி கலந்த மாரி ஒரு ஜெர்மன் செப்பேடு டைப்லயே இருக்கு
ஓ சரி சரிங்க
நானா எங்க எங் எங்க மாம் அப்படியெல்லா இல்ல நார்மல் சாப்பாடுதா
ஓ ச
நார்மல் சாப் சாப்பாடு அதுக்கு தனியா அரிசி வச்சு தயிரோடவோ பாலோடவோ போடுவாங்க
சரிங்க
ஆனா எங்க மாமியார் நல்லா பாதுகாப்பாங்க எங்க அம்மா வீடு மாரி இல்ல மாமனார அப்டி இல்ல நாய் வேணா சொல்லினால் உடனே மெடிக்கல் போயி ஆ மருந்து வாங்கி ஊ த்தரது
அது அதாங்க சரி சரி சரிங்க
அங்க பூன வல்ல இங்கதா பூன இங்க இருந்தோ வந்துருச்சு அங்க பூன வந்தாலு போயிருது அப்டி வீட்ல தங்கறதுல்ல
சரி சரிங்க
அந்த நாய் இறந்ததுக்கு அப்பறம் என் ஹஸ்பண்டுதா எங்கேயோ வேற ஊருல இருந் வேற மாவட்டத்துலருந்து இந்த ராஜ பணையமில்ல ராஜபாளைய மாரியே ஒரு நாய் இருக்
சிப்பி பாறைங்களா
ஆ சி ப்பிப்பாற அத நாலாயிரவா குடுத்து குட்டியா வாங்கிட்டு வந்தாப்புல ஒரு வருஷமா மேலயே ஆச்சு நல்லா நம்ம ஆளு வளத்திக்கு மேல வளந்துருச்சு
அததாங்க அது கொழு கொழுன்னு வராதுங்க
கொழு கொழுன்னு வராது ஆனா அத த்த நெறைய பேரு விரும்புறாங்க நம்ம வில்லேஜ் சைட் இருக்குறவீங்களா அந்த புல்லட்டு அவங்களுக்குன்னு அந்த வில்லேஜ் சைடுக்குன்னு ஒரு சில ஆஹ் இங்கஷிம்பல் இது புல்லட்டு இந்த மாரி நாயி
அது வேட்ட நாயிங்க நல்லா இருக்குங்க
ஆமா அது வேட்டைக்கு அப்டி ஒண்ணு போற மாரி தெரியில
அத தாங்க இல்லா அது பழக்கறன்னு ஆமா அதெல்லா அந்த ஏரியா பக் பக்கமல்லா வளத்துவாங்க நல்லா வேட்டைக்குன்னே வளத்துவாங்க ஆ மொச புடிக்கறக்குனே அதுக்கப்பறோ வேற எதா அ புடிக்கிறதுக்கெல்லா வளத்துவாங்க அதங்க
ஆ ஆ
இந்த கதுவேறி பிடிக்கிருக்குல்ல அந் தெரிய சைடு எல்லா அவிங்க நல்லா வளத்துவாங்க
அது வந்
உம்
உங்க வீட்டு நாய் இருக்கா
ஆ இருக்குங்க நாட்டுநாய் தா இருக்குங்க
செர் செர் செரி
அ தோட்டத்துல கட்டி போட்ருக்குங்க இங்க வீட்டுல இல்லைங்க அங்கதா ஆமாங்க அப்பறய் மெதல்ல பண்டு பக்கமே இருந்ததுங்க
எ இருந்தாலு தோட்டக்கக்கா தோட்டத்துல அங்க இருந்தாலு அத் இது ஒடைச்சாலு பக்கத்துல அ வீடெல்லா இருக்கா வந்து பாக்க
ஓ செர் செரி
அ, அப்பறோ கொஞ்சோ தள்ளி தள்ளி இருக்குங்க வீடுங்க தோட்டாங்க இருக்
செர் செர் செர்
ஓய யாரு இது கொஞ்சு யா அருக்க பாதுக்க மாட்டாங்க அவ்லக்கா ஆல் நடாமாட்டோ கம்மிதாங்க ரோட்ல வண்டிப்
செரி ஓகே உம் உம் செரி நம்ப அடுத்த கால்ல கண்டினியூ பண்ணலா
ஓகேங்க